ஹலோ
ஹலோ கேக்குதா
அ கேக்குது சொல்லுங்க
ம் லஞ்ச் சாப்ட்டீங்களா
அ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
அ ஜஸ்ட் நவ்
என்ன ஸ்பெஷல்
அ சொன்னனே ஃபிஷ்
அ ஆமா நீ நான்வெஜ் சாப்ட மாட்டேன் சொன்னீங்க
ம் அது நா சாப்ட மாட்டே ஆனா வீட்ல அதுதா
அ ஓகே ஓகே
உங்க வீட்ல
எங்க வீட்ல வந்துட்டு புளி கொழம்பு ரசம் முட்டக்கோஸ் பொரியல் எனக்கு உங்க வீட்ல எனக்கு புடிச்சது இங்க ஒனக்கு புடிச்சது
ம்
அ அப்சியாவு இருக்காளா
அ அவளு இருக்கா
நா மெசேஜ் பண்ண எதுவு ரிப்ளை இல்லையா அதுதா கேட்ட
அவ கொஞ்ச நேரோ கழிச்சுதா ஃப்ரீயாவா
அப்டியா எ எ எங்க வீட்லயும் ஆ இன்னிக் அ வந்தானா எனக்கும் மெசேஜ் பண்ண சொல்லு நா அவ கூடியே கால் இது பண்றே
ம் சரி எவ்ளோ கம்ப்ளீட் பண்ணிருக்க
நா வந்துட்டு ஃபை
நா ஒன் தா நேத்து அப்சிட்ட பேஸ்னது பின்ன இப்போ ஒண்ட்ட
ஓ ஓகே அ லிஸ்ட் அனுப்புனாங்கல்ல தெரில யாருன்னு ஆனா அவங்கள்ட்ட பேசிட்ட
ஓ
நா ஃபர்ஸ்ட்டு கால் எனக்கு அவங்க தா பண்ண நா அவங்கள்ட்ட தா பேசுனே மார்னிங்
ஓ
இன்னிக் காலையிலதா நா ஸடார்ட் பண்ணனே ஏன்னா அம்மா ஒர்க் போயிருவாங்களா அம்மா வந்துட்டு மதியானோ டூ ஓ கிளாக் ஒர்க் போயிருவாங்க மார்னிங் தா பேச முடியு இன்னிக் அம்மா லீவுங்கனால நா இப்ப பேசிட்டு இருக்க இல்லேன்னா நாளைக்கெல்லா பேச முடியாது
ஓ
நா உங் எல்லாத்துக்குமே நா ரிம்னா அனுப்பியிருந்தாளா உனக்கு அந்த
ம் ம் ஆமா ஆமா
அதுல இருக்கவுங்க எல்லாத்துக்குமே நா மெசேஜ் பண்ண அதுல அவுங்கதா ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணாங்க ஹம்னாஷ் ரின் அப்டிங்கிறவங்க தா
ஓ எனக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சேரி நீ டென் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க சரி அதுக்குள்ள ஓன்ட்ட பேசி தேனீர்க்கு அங்க போலா அப்டின்ட்டு வந்தே ஹலோ ஹலோ ஹலோ